கேக்குதா ஆ ஹலோ ஹலோ ஹலோ அடிச்சடிச்சு கேக்குதா ஆ கேக்குது கேக்குது ம் இது ஒரு ஓட்ட ஃபேனு இதப் போட்ட இப்பதா அதுதா ஜன்னல் தெறந்துவச்சுட்டு ஒக்காந்த ஓட்ட ஃபேன் சவுண்டு வேற ஹெவியாருக்கா லா காத்து வராது இந்த மொக்க ஃபேன போட்டுவச்சிகிறாங்க
இங்க எப்டினா நம்ம வீடு தனியாருக்கு எப்டின் னா நாலா பக்கமு வெட்ட வெளியாருக்கு
உம் ஆனா இங்க ஃபுல்லா தென்ன மரோ காத்துஸ் அ
வெயிலடிச்சாலு நல்லா அடிக்கு
ம் ம் ம் ம் அதுதா ரெண்டுமே தா ம் ம்
அதனால கரண்ட்டில்லனு வருத்தப்பட முடியாது வெயிலடிக்கிது வருத்தப்பட முடியாது மழ பெய்யுதுன்னு வருத்தப்பட முடியாது எல்லாத்தியு அக்சப்ட் பண்ணிகிட் னு
கரைக்ட்டுதா
ஆனா அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா மழ பேஞ்சுச்சி நல்லாருந்துச்சி சூப்பராருந்துச்சி
இங்க மழையும் பெய்ல வெய்ய மண்ட பொழக்குது வெள்ல போ முடில அவ்ளோ வெய்ய
ம மதியான நேரத்ல வந்துட்டு அப்டியே ஒரு ரொம்ப ஒரு இந்த கிளைமேட் தா அப்டியே மூடி கிளைமேட் தா அது சுத்தமாந்த வெயிலே நம்ளால பாக்க முடில போ நம்ளோடைய வின்டர் சீசன்ல எப்டிருக்கு மழையுருக்கு வெயில் ருக்கு அது ஒரு ரொம்ப நம்ம அஃபெக்ட்டாகுற மாரி இருக்காதுல இந்த வெயில் நாள அந்த மாரி இருச்சி நேத்தி ஃபுல்லா செரியான வெயிலு
அ டெய்லி இங்க வெய்ய மட்டுந்தா காலைல பத்து மணி வரைக் கு மூடிகினு இருக்க மாதி இருக்கு வானோ பட்டுனு பொளிர்னு வெய்ய காயுது இன்னைக் ஃபுல்லா அப்டியே இருந்தா நல்லாருக்குன் தோணுது ஆனா ஆனா இருக்க மாட்டிகிது
ஆனா இதுவே ரெய்னி சீசன் வந்துச்சுன்னா ஏன்டா மழ
அ ஆ ஆமா ஆமா தொடர்ந்து பேஞ்சா அப்டில ஒரு நாள் மழ ஒரு நாள் லைட்டான வெயில் அப்டிருந்தா நல்லாருக்கு
ஆமா எனக்
எங்க நம்ம நெனைக்கிற மாரில்லா நடந்தா இந்த உலகமே இயங்காதே
அதுதா அதுதா கரெக்ட்டு தா
ம் ம்
போன வாரோலா எனக்கு ரொம்ப புடிச்சி இருந்துச்சி செம்மையா இருக்குடா கிளைமேட்டு அப்டின்ற மாரி
ம் ம் ம்
நேத்தி வரைக்கு எப்பா ஏன்டா இந்த கிளைமேட் இருக்கு
அ
எங்க பாத்தாலு அவ்ளோ நீட்டு சமைச்சாச்சா
நா காலையிலயே முடிச்சிருவேங்க கடை இருக்குன்றதுனால மதியோலா சமைக்க டைம் இருக்காது
ஓ அப்டியா
ஆமா அதனால காலையில ரெண்டு வேலைக்குமே சேர்த்து சமைச்சிடுவாங்க நைட்டு மட்டு தா காலையில நைட்டு அவ்ளோலா சமைப்போ மதியோ ஃப்ரீ அப்டி சாப்பிட வேண்டியது தா
இப்பல இருந்தே பழகிக்கிற
ம் அதுக் பழகிட்டாங்க அந்த மாரிதா சின்ன வயசுல இருந்தே இருந்தது இப்ப கடை வெச்சிதுக்கப்றோ ரொம்ப எல்லார் வீட்லயு பிரியாணி மதியோ செய்வீங்க எங்க வீட்டுல கால்லையே செஞ்சி ரெண்டு வேல நாங்க சாப்புடுவோ
அதுவு நல்லது தானே
ஆ நல்லதுதா ஆனா க மதியோ சாப் சுட சுட சாப்புட்ணுன்னு ஆசையா இருக்கோ இவங்க கால்லையே செஞ்சிருவாங்க சூடு பண்ணி சாப்டாலு திட்டுவாங்க அந்த மாரி சூடு பண்ணி சாப்டா கெடுதல் ஓவர் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க நம்மலால முடியாது பேசிமால அது பண்ண கூடாது இப்டி பண்ணக்க கூடாது ஆமா அதுவு கொஞ்சோ மீந்துட்சி அத எடுத்து ஃபிரிட்ஜ வச்சுட்டனா சண்ட அடிதடி சண்டையே நடக்கு இங்க அந்த மாரி ஃபிரிட்ஜ்ல வைக்க இது வரைக்கு ஃபிரிட்ஜ மீந்து போன சாப்பாட வச்சதே இல்ல நாங்க
ஓ ஓ
அது மாரி வெச்சா தூக்கி போற்றுவாரு எங்க அப்பா எங்கள கேட்காமையே
நெறைய பாதிக்கப்பட்டிருக்க போலயே
ஒ ரொம்ப அதெல்லா புடிக்காது அது மாரி வெச்சு சாப்டா ஒடம்பு சரியில்லாம ஆயிடு சொல்லுவாங்க மாவு இப்ப உங்க வீட்டுல இட்லி மாவு அரசா எவ்ளோ நாள் வெச்சுப்பீங்க
ஒரு மூணு நாள்
மூணு நாளா எங்கள ரெண்டு ரெண்டு நாள்லுக் ஒருதர மாவு அரைன்டிருந்தாங்க கடையில இதெல்லா பண்ண முடியுமா எங்களுக்கு வேல அங்கவே டைட்டா இருக்கு
இல்ல அம்மா வந்து டெய்லி ஸ்கூல் போறதுனால டெய்லி காலையில டிஃபன் தா காலைல இட்லி நைட்டுக்கு எப்பயுமே தோச ஒரு வேல அன்னைக்கு நைட்டு மாவு தீந்து போச்சீங்கன்னா சப்பாத்தி இடியாப்போ அந்த மாரி எதாது பண்ணிப்பாங்க
ம் ம்
இல்லனி அவிங்குளுக் ஓடாது
ம் மாவு இருந்துட்டே தா இருக்கூ ஆ ஆனாலுமே இவுங்க இவுரு நெனைச்ச நேரத்தல்லா தோச எங்க வீட்ல நைட்டு தோச தா ஆனா எப்ப எப்பெல்லா திடிர்னு மதிய கேட்டாலு தோச ஊத்தர்ணு அந்த மாரி ஆ மத் தியன்த்துலதா அதிகமா தோச எங்க வீட்ல
ம் ம்
மே ஆப்போசிட்
ஆக்சுவலி நா காலையில சாப்ட மாட்டேன்றதுனால அதா நா காலையில சாப்ட மாட்டேன்றதுனால மதியானத்துல அந் தோச சாப் ப எனக்கது ஒன்னு பெருசா தெரியாது பட் பெரியவுங்க தோச சாப்புட்றாங்கன்றதா ரொம்ப ஷாக்
அப்டிதா பழகி வச்சிருக்காங்க என்ன பண்றது ம் அப்டியே
பரவால்ல
போர் போரா போது எங்கன்னா வெள்ல அம்ச்சா கூட பரல ஒரு படோ வந்ததுனா ஃப்ரண்ட்ஸ் கூட ம்ஹும் எதுமே இல்ல எப்பனா கெஞ்சி கூத்தாட்னா விடுவாங்க என்னிக்கினா ரொம்ப ரேர் வருஷத்துல ஒரு ரெண்டு தட
ஆ
அவ்ளதா ஃப்ரெண்ட்ஸு வீட்லலா ஃபங்க்ஷ் ஷன்னா அனுப்புவாங்க மத்தபடி சுத்துறதுக்குன்லா அனுப்ப மாட்டாங்க
கைதி வாழ்க்க வாழ்ற போலேயே
நாந்தா எல்லாருக்கிட்டயு ஃப்ரெண்ட்ஸ் கிட்லா பொலம் பொலம்பி இப்ப உங்ககிட்டயுமே பொலம்ப ஆரம்பிச்டேனே எங்கிட்ட பேசுற எல்லா அக்கா கிட்டயு இந்த ஒன்ஸ் சொல்லினாதா ஏ மனசு ஆறுதே ஃப்ரீயா இருக்கு எனக்கு இப்டி சொன்னாதா
பரவால்ல ஒனக் பதில் நா சுத்திக்கிறே
ஐயோயோ எனக்கு பதில் நீங்க சாப்ட முடியுமா ஐயோ என்னால மு எ அ ஆ நறையா நறைய இன்ஸ்டாகிராம்ல நறைய சாப்புட்றது நறைய ஐட்டம்லா இருக்குல்ல அதெல்லா பாத்து வீட்லேந்தே காட்டுவே ஃபோனே புடிங்கி தூக்கி அடிபோட்ருவாங்க கடுப்பாயிடுவே அது மார்லா சாப்புட்ணூ அது சாப்புட்ணூ இந்த குனாஃபா இதெல்லா சா ஆப்டதே இல்லைங்க வாழ்க்கைல இந்த ட்ரீம் கேக் இதெல்லா ஆசையார்க்கூ சுத்தோ சாப்ட்டதே இல் வெளியில போனாதானே ஒன்னு இல்ல இவுங்களாச்சு வாங்கினு வந்து குடுக்கணு அதெல்லா இந்த கிராமத்து சைட்ல இருக்காது இல்லியா அதனால வா வெள்ல போனாலுமே அதெல்லா கேட்டு வாங்க மாட்டாங்க அந்தளவுக்கு கொஞ்சோ இது கெடையாது கேட்க மாட்டாங்க அதெல்லா கேக் தெரியாது இவுங்களுக்கு தெரிஞ்சது பப்ஸூ முட்ட பப்ஸூ எங்கப் போனாலு நாலு மிச்சரு பகோடா ஓல சிப்ஸு அப்புறோ வந்து ஒரு முறிக் கினு ஒன்னுர்க்கூ கொத்து முறுக்கு ஆ இத தவிர்த்து எது வாங்க மாட்டாங்க இதா வீட்டுக் திரும்ப திரும்ப அப்றோ ஸ்வீட்ல வந்து ஒரு பிளைன் கேக் ஒரு பன்னு ஒன்னு விக்குமே அது அப்புறோ ஒரு ஜாம் பன்னு இதுதா இதுவேத் வாங்க்குடுத்து காலத்தே ஓட்டுறாங்க என்ன இது தவிர்த்து எதுவு வாங்க மாட்டாங்க நா போனேனா என்னய எப்பனா இட்டு போனாங்கனா கண்டதெல்லா வாங்குவே அத பாத்துட்டு கத்ததா செய்வாங்க
அடுத்த வாட்டி கூட்ரு போறதே கெடையாது
ஆமா கரெக்ட்டு அதெல்லா வழக்கமா ஆயிடுச்சு பழகிக்கனே சொல்ல போனா நா இதெல்லா பழகிடுச்சு எனக்கு ஆரம்பத்ல டென்ஷன் ஆகி வெலிலலா இப்ப வருஷத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு தடயாச்சு பேமிலியா னா போவீங்களா நீங்களா
நா டெய்லி போன
நீங்க டெய்லி போவீங்க பேம்லியா சொல்றே
பேம்லியா அதா சொல்ரன பேமிலியலா பேருசா நா அம்மா தங்கிச்சி மூணு பேரும் போவோ இவரு சரியான இவர்ரு இவரு தங்கச்சி ஒரே மாறி அதனால அவிங்க ரெண்டு பேரு நான் அலோ பண்ண மாட்டே எங்கூட நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் ஸ்கிப்
வச்சிருக்கீங்க நீங்க கிளம்பிடுவீங்க எங்க வீட்டுல ஸ்கூட்டின்ரது ஒண்ணு இல்லவே இல்ல
ஆ வாட்சம் அம்மா போட்ரு அடி
ஹ ம் ம் ம்
இவ வரமாட்டா இவ இவள எத இ எதாது எதாது வேணுனு கேக்குறானா இப்ப நம்ம வந்துட்டு அத வாய்ண்ட்டு வந்து கொடுக்கணு இவ வந்து சாப்பிட மாட்டா
ம் ம் ம்
சிலது நம்ப வந்துட்டு போய் சாப்புண்ணோ அந்த மாரி ஆசப்படுவோம்ல பட் இவன் எனக்கு அதை பார்சல் வாங்கினு வந்து குடூ அப்டிம்பா
ம் ம்
வெள்ல வர்றத வந்துட்டு விரும்ப மாட்டா எனக்கு இந்த பார்சல் எனக்கு இந்த பார்சல் வாங்கினு வந்து வீட் செஞ்சு சாப்படுறதுக்கு அத எதுக்குடா சொன்ன வீடலியே செஞ்சு சாப்ட்டுறு பொயில்லாம அப்படின்ற மாரி இருக்கு
ம் ம் ம்
அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா உனக்கு என்ன வேனுமோ சாப்டுனு சொல்லிட்டு அப்பாவ கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட போயிட்டு வந்துருவே
உம் இங்க அங்க டோட்டல் ஆப்போசிட் ம் ம் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க பாமிலி போவோம் கோவில் கோயிலா இட்டு போவாங்க வேண்ணா கோவிலுக்கு போவாங்க
ம் ம்
கோவில் கோலாயிட்டு போய் சன்னியாசி ஆக்கி பாக்குறாங்களா இன்னா தெர்ல கோவிலுக்கு இட்டுனு போவாங்க வருஷத்துக்கு கோவிலுக்கு வேணா பத்து தடவ வேணா போயிருப்போ பேமிலியா ஆனா சுத்தி பாக்குறதுன்னு பாத்தா ஒரு எடம் கூட இருக்காது
ஓ
அதுக்கு மட்டு டைம் கடைக்கது அங்களுக்கு கேட்டா டைம் கரெக்டா இருக்கு எங்க முடிது நம்ளால அப்னுடி சொல்லி முடிச்சிருவாங்க
ம்
இதுக்கெல்லா டைம் இருக்குது இத நான் கேட்டேன் வீட்டுல எங்கியோ போய் எங்கியோ பேசி முடிப்பாங்க
அதனால எங்க எங்கயோ போயி எ கல்யாணத்துல தா வந்து முடியும் அது எப்படி எங்க இப்டி கொண்டுனு வராங்கன்னு கட்சில யோசிச்சு பாத்தாதா எனக்கு புரிது எப்பில்லா வந்து முடிகிறாங்க
அதுக்கு டைரெக்டா இல்லன்னே சொல்ட்டு போயிருக்கலா முடியாதுண முடிஞ்சிருச்சு அத உட்டுட்டு எங்க போற நீ
கடவுளே கடவுளே ம் இதே மேரிதா பண்ணுவாங்களே அப்டியே போர் லைப் எனக்குலாம உம்
கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு நெனச்சா
ரொம்போ ரொம்போ கஷ்டமா இருக்கு நெறைய நாளா அழுதேருக்கு எங்கியோ கூட்டுனுப்போ வீட்டலய இருந்து ஒரு சில டைம்லாம் டென்ஷன் ஆயி அழு எழுதிருக்கு ஆனாலு கண்டுக்கல
உம் ட்ரைம் டைம் டிராவல் பண்ணி வேணா இங்க வந்தரியா
அதெல்லா இருந்ததுன்னா நா எங்கியோ போயிட்டுருப்பேனே ஐயோ கடவளே எப்டியோ கொரியன் சீரீஸ் வச்சு காலத்த ஓட்டிகின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணினுருக்கேன்னு நா நெனச்சுன்னு வாழ்றே
ஓ
கொரியன் சீரீஸ் தா என் வாழ்க்கைக்கு கை கை குடுக்குது
பரவால்ல அதுக்காது அதுக்காது பாக்க முடிதே
ஆ அதெல்லா பாப்பே அது மட்டு தா அது அது கொஞ்சோ அம்மா கிட்ட சொல்லி அம்மாவு அதுமாரி ஆக்கி வச்சிருக்குன்னா அதனால சப்போர்ட் பண்ணுவாங்க
உம் உம்
ஆ அது எங்க அப்பாவுக்கு தெரியாது நா வேற ஏதோ தமிழ் படம் பாக்குறேன்னு நெனைப்பாங்க உம் நா தமிழ் படமே பாக்க மாட்டே நா சும்மா சொல்றே தமிழ் படோ பாக்றே மலையால படோ பாக்குறேனு சொல்றுவே ஆனா நா பாக்குறது ஃபுல்லாவே கொரியன் சீரிஸ் மட்டுதா எனக்கது மட்டு தா புடிகியுமே பாருங்க நீங்களு பாருங்க வீட்லதானக்கே சொல்றீங்க ஜாலியா பாருங்க சூப்ராருக்கு
ஆஹா எனக்கு படம்பாக்க புடிக்காது நா பாப்பே என்ன படோ டப்பிங் படோ ப
டப்பிங் படமா ஆ ஆ
தெலுங்கு தெலுங்கு தவத் தெலுங்கு படத்தேயே தமிழ டப் பண்ணி வச்சிருப்பாய்ங்கல்ல அந்த மாரி பாப்பே நானு ஆ ஒரு
ஆ